ஹலோ ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கிறீங்களா உம் நலமா இருக்கிறே. நீங்க நலமா இருக்கிறீங்களா, உம் வீட்டுல எல்லாரு நல்லா இருக்கறாங்களா. உம் சொல்லுங்க தோழி
தோழி இப்ப வந்துட்டு இந்த கோடை
உம் சொல்லுங்க
கோடை விடுமுறை மு முடிஞ்சு இப்ப வந்து பள்ளிகள் வந்து திறந்துட்டாங்க
ஆமா தோழி
ஆஹ் இப்போ குழந்தைகளுக்கு வந்துட்டு காலை உணவு வந்து அது மதிய உணவு செஞ்சு குடு க்கோனு காலை உணவு செ
ஆமா தோழி அதா இருக்கு எனக்கு
ஆமா அது அது ஒரு று இ கொஞ்சொ நம்ப டக்குன்னு ஒரு ந்த குழந்தைகள வந்து காலையில ஒரு நேரத்தோட நம்ம கெளப்பி விடுற மாரி ஒரு ஹம் அவ் கொஞ்சொ எப்படி சொல்றதுன்னா ஆஹ் ஆமா ஆமா சாப் பாடு
ஹ்ம் ஹ்ம் எனக்கு தெரிஞ்சு வந்து காலைல அவங்களுக்கு வந்து மொதல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் குடுத்துரணு எதாவது ஒரு ஃப்ரூட் அதுக்கப்புறொ காலை உணவு என்ன சிறந்ததுன்னா இந்த இட்லி தான் காலையில சிறந்த உணவு இட் இட்லி தோசை தான் நீங்க மத்தியானம் வந்து கண்டிப் ப்பா ஒ காலையில வந்து ஏஞ்சு சமைச்சர்ணு எதாவது ஒன்னு சாம்பார் ரு இந்த சாப்பாடு அத சமச்சு மொதல்ல மத்தியானம் குடு த்துடுனு ஏன்னா இந்த மக்குருனீ சேமியா இதெல்லா வேஸ்ட் அதெல்லா நீங்க குடுக்குறதெல்லா வேஸ்ட் ஆனாலு வந்து நீங்க இந்த மாதிரி ஹெல்தியான உணவு கொடுக்கலா உம் இந்த ராகி கஞ்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா
ஆ ஆ ராகி கஞ்சா சொல்லுங்க சொ
ஆமா தோழி அது வந்து நீங்க செஞ்சு வச் ங்கள காம்பு அரை கிலோ அதுக்கப்பு அப்புறம் சோம்பு அரை கிலோ அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு அதுக்கப்புறம் பாசிப் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கிழகு ல்லா வந்து அர அர கிலோ வாங்கிக்குங்க முதல உம் வாங்கிக்கிட் அது நல்லா நீங்க வெயில கழுவி வெயில கூட போடலா இல்லைன்னா இது கூட பண்ணலா என்னது ஆ கா வறுத் வறுத்து ஆமா வருத்துக்கலா இல்லைன்னா நீங்க என்ன வேணா பண்ணலா அது க்க அது மேல போய் போட்டுணு
இந்த வெயில்ல மாடியில காய போட்டுணுமா
ஆமா தோழி இது போட்டுணும். அது நல்லா வந்து காஞ்சு நீங்க வந்து கழுவி காஞ்சு பிறகு அத அரிச்சு டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த சுடு தண்ணில கலந்து உங்க பசங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப ஹெல்தியா இருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அது நானே இது மாதிரி குடிக்கலானு தா பாக்குறே தோழி.
ம் அந்த மாரி கொடுக்கணுனு தோழி அதுதா ரொம்ப பெனிஃபிட் உங்க ஏதாவது சமைக்க தெருமா தோழி.
எனக்கு வந்துட்டு நா வந்து பெருசா அந்த சமைக் க்கு இதுல்லா மாட்டே தோழி அதாவது நா இப் நா காலையில என்ன சமைப்பேன்னா இந்த கொண்டைகல்ல இருக்கு இல்லையா கருப்பு கொண்டகல்ல
ஆமா தோழி.
ஆஹ் அது நைட்டு ஊற வச்சிட்டு காலையில கொண்டக்கடல அப்புறோ வந்துட் ட்டு ஒரு முட்டை அப்புறோ ஏதாச்சும் ஒரு கீர இது மட்டும் தான் காளை சாப்பாடு இது மட்டும் தான் தோழி. ஆஹ் அதுக்கப்புறோ மதியம் தான் வந்துட் ட்டு இந்த சாதம் வந்து சமைப்பேன். அதுக்கப்புறோ ஆஹ் சா சமைச்சுட்டு அதுக்கு சாம்பார் நான் சாம்பார் வர எனக்கு வைக்க தரல தோழி நானும் நெறைய வட்டி வச்சு பாக்குறேன் எனக்கு அது நல் நல்லாவே வரமாட்டீங் தோழி நீங்க கொஞ் சாம்பார் வைக்க தெரியிமா எப்டி எப்டி
ஆ தெரியு தோழி எனக்கு வந்து நீங்க எப்டின்னா பருப்பு ஒரு முட்டி பருப்பு போட்டுக்குங்க குக்கர்ல செல நல் நல்லா வாஷ் பண்ணிக்குங்க நல்லா கழுவிட் டு அதுக்கப்புறோ இத்து னா ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க அதுக்கப்றோ வந்து
உம்
நாலே நால் தக் தக்காளி எட்டு தக்காளி போட்டுக்குங்க செரியா அதுக்கப்பற வந்து கொத்தமல்லி பச்ச மொளகா அதுக்கப்றோ உப்பு அதுக்கப்பறோ வந்து கொஞ்சமா அ இது புளி போட்டுக்குங்க அதுக்கப்றோ தண்ணி
அ தோழி தோழி புளியோட
ம் சொல்லுங்க தோழி
உப்ப ஊ சொல்லுங்க புளியோட அளவு அதுதா கொஞ்சோ தெரிய மாட்டிங்குது
புளியோல அளவுனா ஒங்க இதில க கட்ட வெரல் கட்ட வெரல்ல ஆ அ அவ்ளோ அளவு கட்ட வெர எவ்ளோ உங்கள்க்கு பெருசாருக்கோ அவ்ளோ அளவு போட்டுக்குங்க
அப்பனா வந்து இந்த புளியம்பழத்துலக்க இந்த ஒரு பழ போட்டுக்கலாமா
செரி ஆ ஒரு பழம் போட்டுக்கங்க போது அது அதுவே ஒரு ஒரு கட்டவெரல் வரக்கு வந்துடு உம் அதுக்கப்றோ வந்து அ சாம்பார் பொடி வந்து நீங்க வந்து சாம்பார்ல போடக் கூடாது அந்த இது பண்றோன்ல ஆ க்குரோல்ல அப்ப போடணு சாம்பார் பொடி உம் உம் அதுக்கப்றோ வந்து நல்லா சாம்பார் கொதிக்க விட்ரீங்களா நீங்க சாம்பார
நா எப்புடி வப் பனா அந்த பருப்பு வேக வச் ச்சிட்டு அஹ் அந்த தக்காளி பழம் போட்டுட்டு அதுல வந்து தக்காளி பழம் வெந்ததுக்கு அப்புறோ ஆஹ இந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் வெட்டி போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா புளி ஊத்திட்டு சாந்து போட்டுருவேன் அவ்ளோ தான் அப்பனா ஆனா வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா புளி குழம்பு மாதிரி இருக்கு
ஐயோ அப்படிலா இருக்காதே நீங்க நீ நம்ம சமைச்ச நம்மளுக்கே அந்த அப்படிதான் இருக்கும் ஆனா ஆனா வந்து நம்மளுக்கு சமைச்சது அடுத்தவங்க அ தான் நல்லா சூப்பராக இருக்கும்
அது நான் அதான் புளி அளவு தெரியாம நிறைய ஊத்திடுறேன்னு நெனைக் க்கிறேன் அதே மா திரி சாம்பார்னா அத சாம்பார் வந்து ஆரஞ்சு